என்னாச்சு
ம் தெர்ல யாரோ எடைல கால் பண்ட்டாங்க போல இருக்கு
ஓ ஹோ செரிப்பா செரி
என்ன சாப்பாடு
இட்லி நீங்க
நாங்களா ம் மஷ்ரூம் பிரியாணி அக்கா வீட்ல செஞ்சாங்க ஆ அதா குடுத்தாங்க அதா சாப்டணு
செரி செரி சாப்புட்ணுமா இனிமேட்டு தா
ஆ அது சாப்ட்டாச்சு இது இப்ப மறுவடியு பசக்குது லேட் ஆயிடுச்சுல்ல ஆமா அதா மறுபடியு பசிக் க்குது அ காஃபி போட்லான் பாத்தா பால் ஃபிரிட்ஜில வெக்க மறந்துட்டே அதா
சந்தோஷ அடடா ஆ ஆ
அதனால இனிமே நாளைக்கு கால்ல தா குடிக்கலா காஃபினா
அச்சச்சோ
ம்
வேற எது இல்லயோ சாப்புட
ஆ இருக்கு எனக்கு எது புடிக்கல காஃபி குடிச்சா ஓகே இல்லாட்டி டீ யாச்சு குடிக்கலான்னு பாத்தா அதுவு முடியல ஸ்னாக்ஸ் தா சாப்ட்டு படுக்கணு இப்போ
ஆ ஆ ஆ ஆ செரிமா செரிமா இதோ ஒரு நிம்ஷ
ஏமா
ம் சொல்லுங்க
டெய்லி லேட்டா தூங்குவீங்ளா இல்ல எப்டி இங்க நாய்குட்டி மேல வந்து ஏறிக்கிட்ருக்கா வெள்ல விட சொல்லிட்டு இத்தன மணிக்கு வாக்கிங் அழச்சிட்டு போனுமா
அட ஆ
ஆ அதா முன்னயே ஒ பத்து மணிக்கு விட்டா போயிட்டு வந்தா ஆ போ மறுபடியு விடு விட சொல்லி கேட்டுட்ருக்கா
பெட் எல்லா புடிக்குமோ
ஆ ரொம்ப புடிக்கு பெட் னா தாஸ்தி
ம் ம் ம் என்னன்னா வச்ருக்கீங்க
நாங்க டாகு மட்டு தா வச்சிர்க்கோ சின்ன பிள்ள தா ஆடு மாடு கோழி எல்லாமே அப்ப வில்லேஜ்ல இருந்தோ அதனால அப்ப எல்லாமே வெச்சிருந்தோ அதுக்கப்றோ இங் க வந்ததுக்கப்பறோ இல்ல ஒ என்னாச்சின்னா சும்மா அக்கா பாடேக்காக சின்னூன்டு ஒரு நாய் குட்டி ஒன்னு வாங்குனோ அது என்ன அத் து வளந்து கொஞ்சு பெருசானதுக்கப்றோ நாங்க வெள்ல வாக்கிங்குலா அது அதுவே விட்ருவோ அதுவே போயிட்டு வந்துரு அது போய்ட்டு வரும்‌ போத் ஒரு ஃபிமேல் டாக் ஒன்னு அலச்னு வந்துடுச்சி
ம்
ஆலச்சிட்டு வரவூ ஆ அது இங்க்யே செட்டுல் ஆகி அது இன்னொர் டாகோட செந்நு குட்டி குட்டியா போட ஆரம்ப்ச்சிதுங் எல்லா சோ ஒரு சிக்ஸ் மந்ஸ் வன்ஸ் குட்டி போடு அந்த மாதிரி குட்டி போடும் போது அதுல ஒ எல்லா குட்டிஸ் சில டிசீஸ் வந்து யறந்துடுங்க அத ஒரு ஒரு குட்டி மட்டு பொழைக்கு அந்த மாரி குட்டீஸ்க்லா வந்து அதுக அதுக்கப்பறோ வந்தவன் தா இவெ அதுலேந்து வந்தது தா இப்போ நாங்க வீட்ல வெச்சிர்க்குறது ம் சோ அந்த ஒரு குட்டில ஆரம்பிச்சது இப்போ இங்க வந்தது எடைய்ல நாலஞ்சு டாகுலா எறந்துடுச்சி ம் ஓ டேனா டாக்ஸ்க்கு வந்து நம்ம எவ்ளோதா இன்ஜெஷ் எ பண்ணாலுமே பார்வோனு ஒரு டிசீஸ் இருக்கு அது வந்து வந்துரு ஆ நம்ம எவ்வளோதா இன்ஜக் பண்ணி வச்சாலுமே ஆ ஆமா நாங்க அதுனாலவ் நறையா டாக்ட்ரு தா அது போ அன்துக்கு பராமரிப்பு நம்ம வெளியெல்லா போய்ட்டு வருதுங்க ஆல்ரெடி அந்தட் டாக்ஸுக்கு வந்துருக்கு சோ அந்த எடத்துலே அது சுத்துறப்போ அந்தோட இது வந்து இதுங்ளுக் து அம் அ
அப்டி பறக்க ஆரம்பிச்சனா உம்
ஆமா நாங்க அது மாரியா பண்ணக்கூடாது முடின் டாக்ஸ்ல்லா அந்த மாரிஆகுது என்ன நாங்க முன்னாடே போய்ட்டு போய்ட் போட்டு வந்துட்டோ நாலஞ்சு டாக்ஸு போய் போட்டு வந்துட்டோ
ம்
ஆனாலுமே அது அஃபப் அவக்ட் ஆகிடுது ஆ அந்த இம்யூனிட்டி இரு சோ அந்த டாகு பொழச்சிக்குது
ம் ம்
ப ஏதோ அதுல எதா அஞ்சி குட்டி போடுச்சுனா ஏ யோ ஒரு குட்டிக்கிதா அந்த இமுன் பவர் இருக்கு
ஆச்சோ
அந் மத்தத்தல்லா அதுமாரி போய்றத்னால இப்போம் எல்லாத்துக்கு ஆ இது பண்ணியாச்சு ஆப்ரேஷன் பண்ணி வச்சிருக்கோ ஓம்
ம் ம்
ஒம் அந்த் இப்போ ஓகேவா இருக்காங் எல்லாரு
ம் ம் பேர்லா வச்க்குறத் உண்டா
அது எல்லார்க்குவே பேரு உண்டு ஒரு அந்தப் ஃபஸ் கு போய் அழைச்ட்டு வந்துச்சுலே எங்க டாமி தா நாங் வச்சிருந்தோ
ம் ஹு
இன்னொரு நாக் வந்து ஸ்ட்ரீட் டாக்கு அது வந்து அது பேர் வந்து சும்மா செகப்பு கலரு சும்மா செகப்புன்னு பேர் வச்சிருக்கோ அதுக்கு அது போய் அழைச்ச அது ரெண்டும் போ வா போனது அழைச்சு வந்த டாகு பேரு தா மோலு
ம்
அது மோலு மோலு வந்து ஃபஸ்ட்டு குட்டி போட்டுதுல வந்து பொலாச்சுல டோரி அப்டின்னு ஒரு குட்டி ஆ அதுக்கப்புற செகெண்ட் ஆ டோரி
டோரி ம் ம் ம்
செகண்ட் டைம் வந்து அந்த மோலு வேற குட்டி போட்டுச்சு அதுல பொழச்ச வந்து சின்ன வண்டு ஆ ஆமா ஆ அதுல இது வந்து டோரி வந்து லாஸ்ட் ஒடம்பு சரியில்லாமருந்தால ஹாஸ்பிட்டல் அழச்சு போயிருந்தோ அங்க போனதுல ஊசி போட்டுது அவ எறந்துட்டா ஆ டோரி ஆ அந்த டோரி போட்ட குட்டி தா எங்க வீட்ல இருக்கு பாட்டரு
இப்ப
ஆ பாட்
பாட்டர் அது என்ன பேர் வித்தியாசமாருக்கு
ஹாரி பாட்டர்
ஹரி பாட்டர் தானா அது ஹாரி பாட்டர்ன்னனு சொல்லிருந்தா கூட புரிஞ்சிருக்
அது பாட்டர்னு தா நாங்க கூப்புறோ பாட்டர் நெறைய பேர் இருக்கு பாட்டர்னு கூப்டுவோ ராஜேஞ்சு தர்னு கூப்ட்டாலு திரும்பி பாக்கு
அது சரி
எதுல புரியல ஆ இல்ல ராஜேந்திரன் இது ராஜேந்திரா அப்டின்னா வரு அங்கேருந்து இல்லல்ல அப்டி கெடையாது சும்மா இத பேச்சு பேச் சுறப்போ வந்துடுது அப்ப இன்னொரு குட்டி வந்து கருப்பு ஒண்ணு இருக்கு அதுவு அப் பையிலேருந்தே இருக்கு ம் ஆமா இப்ப புதுசா ஒண்ணு குட்டி வந்துருக்கு அதுக்
இது எதிர்பார்த்தது ம்
ஆ மோஸ்லி எல்லா வீட்டலேந்து கருப் முன்பு இதுக்கு வந்துரு ம் ஆமா ம் அப்ப பிரவுனினு ஒரு குட்டி இருக்கு
ம்
ம்
இப்போதிக்கு டோட்டலா எத்தன
ம் நாாலு தா நாங்க வெளியில வீட்டுக்குள்ள ஒன்னு தா வச்சிருப்போ பாக்கி எல்லா சீட்ல இருக்குங்க
ஓ
ம்
ஆனா அது அந்தட முடியெல்லா கொட்டுந் தானே
அது ஜாஸ்தி கொட்டு நா போய் வீட்டு போயிட்டு ஊசி போட்டு வருவோ முடி கொட்டாம இருக்கறதுக்கு சி எதுமே கிளைமேடக்கு வந்து மாறும் ஒரு ஒரு கிளைமேட் அப்பதா அந்த மாரி முடி கொட்டுறதெல்லா ஒரு நேர பாத்தீங்கன்னா நல்லா பொசு பொசுன்னு இருக்கு இது வந்து பொம்மையினு டாமி ஓட குட்டி தா இது அதனால பொம்மேயன் இந்த காசுனால இது நல்லா பொசு பொசுனு இருக்கு வீட்டுல இருக்கிறது திடீர்னு பாத்தீங்கன்னா இப்ப முடியே இல்லாம வெறும் எலும்பு மட்டும் தோல் மட்டும் இருக்கற மாரி இருக்கும் இப்ப அப் இப்ப அப்படாம் நல்லா கொட்டி போயிட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா நல்லா‌போசு போசன்னு இரு நல்ல குண்டா ஆமா
ம் ம் ம்
இந்த மாரி ம்
அது என்னென்னா சாப்பட்றதுக்கு ம்
அதெல்லா அவங்க வந்து இ நான்வெஜிடேரியன் எல்லாருமே வெஜிடேரியன்னா அவங்களுக்கு அலர்ஜி அந்த சைடே போ மாட்டாங்க
அ
சுத்தமா அந்த சாம்பார் ரசம் மோரு அது கூட சாப்ட மாட்டாங்க ம் டெய்லிக்கு முட்ட இருக்கு உங்களுக்கு இல்லாட்டி சா எறங்காது சுத்தமா நா பட்னியா கூட கடப்ப நா வெஜ்ஜு மட்டு சாப் வே மாட்ட ஆமா அந்த மாரி ஆட்கள் இவகல்லா
அது சரி யார் பாத்து பண்ணீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா
இல்ல இ இது வீட்ல இருந்துக்கு முன்னல்லா ரொம்ப கத்துவா பட் இப்ப பழகிடுச் சரி இந்த மாரி இருந்து இருந்து வெள்ளக்கா வீடே தொறந்து வச்சுருவோ இதுக்கு மட்டு ரூம் போட்டீட்டு ஹால் மட்டு தொறந்து வச்சுப்போ அது வெளில வச்சு போனா போயிட்டு வந்து வீட்ல படுத்துக்கு நாங்க வர வரைக்கு வீட்டயே படுத்திருக்கு அதுக்கப்பறோ தா வெள்ல வரு
சேட்ட பண்றதில்ல
அதெல்லா பண்றது கொஞ்சோ ஆவு அந்த நேரம் மட்டு ஒரு அமைதி ம்
அதாவது வீட்ல ஆள் இல்லன்னா நாங்க பத்ரமா இருப்போ
ஆமா வெள்ள எல்லா சொந்தக்காரங்க தான அக்கா அண்ணன்ன அதனால அவுங்க கூட போய் விளையாண்டுட்டு அந்துரு
ஓ
ஆமா என்னன்னா இதுக்கு ஒரு திமுறு நம்ம வந்து வீட்ல இருக்கோ நம்மதா யாருக்கு இதுன்னு வெள்ல போனாலு அவங்கள மெரட்டி அப்டியே பணிய வைக்கிறது போய் ஒரு ஓய் ஒரு ஊரு ரும்னா எல்லாரு அப்டே பயந்து உக்காரணுனு ஒரு இது ஆமா நீங்க எல்லா பெட்டத்து வச்சிருக்கீங்களா அப்டியா சரி சரி நம சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆச நாய்குட்டி மேலல்லா
எனக்கு புடிக்கும் அது ம் ஆனா வச்சிருக்கிறதுல அது கொஞ்சோ சென்டிமெண்டல்லா
ரொம்பவே உண்மதா அது நம்ம போகும்போதா அது வலி துடிக்கும் ஆமா
அது, ரெண்டு டைம் இது பண்ணியாச்சு ரெண்டு மூணு டைம் அதனாலே பாண்லே
சரி சரி எங்க டாமி எறந்தப்பயுமே அப்டிதா ரொம்ப கஷ்டமாயிருச்சு அ ஒரு வீட்ல பேர்சன் ல்லா என்ன மாரி இருக்குமோ அப்டி ஒரு இது அவனுக்கான அந்த தண்ணி ஊத்தி வெக்கிற பாத்தரோ, சாப்பாடு வெக்கிற பாத்தரோ, இந்த செயினு இதா பாக்கரப்போலா வீட்டுக்குள்ள வரம்போதெல்லா துள்ளி குதிக்குமா அது, ரொம்ப கஷ்டோ அந்த நேரத்துலதா இவங்கெல்லா குட்டி போட்டது. அப்பவு இதுங்கெல்லா சின்ன சின்னதா இருந்துதுங்க. ஆ அதுல எதோ ஒரு ஆதரவு குடுக்குற மாரி ஏழு, எட்டு குட்டிங்க வந்து இருந்துச்சுங்க எட்டுல ஏழு குட்டிகங்களுக்கு அந்த அஃபெக்ட் ஆய்டுச்சு. எட்டுக்குமே அஃபெக்ட் ஆயி இது பொழச்சிருச்சு இம்யூன் வந்து இம்யூன் இதுக்கிருந்திருக்கு போல இருக்கு.